ஹலோ ஆஹ் இப்ப கேக்குதுங்க தோழரே உங்களுக்கு தெளிவா கேக்குதா ஹலோ
நல்லா கேக்குதுங்களா
ஆஹ் எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா தோழரே ஹலோ ஹலோ கேக்குதுங்க தோழரே உங்களுக்கு கேக்குதா ஆஹ் ஓகே ஓகே அப்டே தொடருங்க தோழரே சொல்லுங்க
இந்த மாதிரி ஏரியல்லா பாத்தீங்கன்னா அப்டி என்னது இப்ப போனப்ப ஒரு வாட்டி அவர் சொன்னாரு இங்க வந்து இந்த எடத்துல உழுந்து போன மாச தா இறந்தாங்க அப்டின்ட்டு அதெல்லா நெறையா அந்த ஏரியாலா அப்டில்லா ரொம்ப ஆ அந்த மாரி ஏரியாலா இந்த ப்ரச்சன நெறைய இருக்கு இந்த மாரி பிரச்சனை எல்லா நெறைய இருக்கு
உம் உஹும்
அதனாலதா பாதி இதுக்கு வந்து போவேணா அப்டின்னு சொல்றாங்க
ஓ சரி சரிங்க தோழரே அது தவிர நீங்க வேற என்ன எடத்துக்கு தோழரே போயிருக்கீங்க குணா கொக அது தவர ரெண்டாவது நமக்கு தெரியாத கூகுள்ல போட்டா கூட வர ஒரு இடமல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த மாரி எடங்களுக்கு எங்க போய்ருக்கிங்க
ஆஹ் அத மாரிதா ஆஹ் என்ன ஹைட் பண்ணி வச்ச எடல்லா அவரு காட்டுவாரு
உம் உம்
எப்டின்னா அதா இப்டி வந்து நாங்க போயிட்டு ஃபோன் பண்ணோம்னா இந்த நார்மலா எப்பயுபோல சுத்திட்டு இந்த மாரி இதுலதா போவோ பைக்ல தா மேக்சிமம் போவோ
உம்
போனம்னா இந்த வாகனத்துல போலானு சொல்ட்டு கூட்டு போவாரு அங்க நெறைய நல்லா சூப்பரா இருக்கு ஏரியால நெறைய ஏரியா இருக்கு அதா சொல்ரல நம்ம பாத்தது வந்து ஒரு பத் எடோ எல்லாரு பாக்குறடோ பாக்காத எடோனா ஆயிரெடோ இருக்கு
உம் உம்
மாரி அவரே சொல்லிருகாருங்க நீங்களா பாக்காதல்ல இனுஆயிரோ இருக்கு ஆனா வந்து அது எல்லா அப்ரூவல் வர்ல கவர்மெண்ட்லந்து அப்ரூவல் இல்லாம யாரயு உள்ள உட கூடாதுங்கறதா ரூல்சு எடத்துக்கு நீங்க போகூடாது அப்டின்னு
ஓ செரி செரி தோழரே அப்ப இந்த மாரி எடங்களுக்கு
லீகலா தா நம்மளே போறோ சப்போஸ் வேற யாராவது வந்தாங்க அப்டின்னா புடிச்சுட்டு போய்ருவாங்க அவருங்கோ அஹ் தெரிஞ்சவருங்கனால செரி ஓகே தெரிஞ்சவரு அப்டிங்றனால அனுப்ச்சராங்க
ம்
இல்லனா அடிச்சு அனுப்ச்சுட்ருவாங்க
செரி செரி தோழரே இப்ப வந்து நீங்க ஆ இப்ப வந்து நம்ப நம்ப விசிட்டர்ஸ் எல்லா செல்லக்கூடிய எடங்களுக் கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ல போலாமா தோழரே
ஆ அவங்ளுக்கு அப்ரூவல் உண்டு அவுங்ளுக்கு ஏ அப்ரூவல் உன்டுனா ஏனா இந்த மாரி இதுல எதாவுது காயம்பட்டு சாயல்லே இவனுக கீது யாராது அது இதுக்கு இது பண்றாங்ளா உள்ள போய் என்னா பண்ணுவாங்கனா இந்த மாரி இது அடிக்கறது
ம் ம்
என்னா பண்ணுவாங்னா தெரியாத எடத்துல மதுபான குடி
ம் ம் ம்
அந்த மாரி வேலையெலா பண்ணுவாங்க அந்த மாரி இதெலா வந்து பாக்குறதா அவுங்க வேல சப்போஸ் யான கீது எதாவுது ஆயிருச்சு
ம் ம்
இந்த மாடு இந்த மாரி எதாவ்து காயமாயிருச்சு இந்த வேலையெலா பண்றாங்க இல்லயா சொல்ட்டு உள்ள பூந்து பாக்கறதா அவுங்க வேல அவுங்க எல்லா ஏரியாக்கு போலா ம் ஆனா நம்ப போறதுக்கு அலோ கெடையாது அலோ கெடையாதுனா அங்க சப்போஸ் இதே ஆனாலுமே நமக்கு எதாவுது ஆயி போனாலுமே கேஸ் கெடையாது
ஓ செரி செரிங் தோழரே அப்ப நம்ம உள்ள போயிட்டு இன்கேஸ் அலோடு இல்லாத எடத்துல உள்ள போயிட்டு வந்தா சும்மா வார்னிங் மட்டு குடுப்பாங்க இல்லைங்ளா
ஆமா வார்னிங் தா குடுப்பாங்க வார்னிங் சொல்லுவாங்க நீங்க போக்கூடாது அவுங் க அதுக்கு முன்னாடியே நிப்பாங்க
ம் ம் ம்
இல்லனா உங்க மேல ஃபைன் போட்ருவாங்க
ஓ செரி செரிங்க தோழரே
அபராதம் போட்ருவாங்க அபராதம் போட்டு கட்டிட்டு போங்க அப்டினு இல்லைனா தொரத்தியுட்ருவாங்க ஃபாரஸ்ட் ஆஃபிஸர்களுக்கு மட்டுந்தா அங்க உள்ள போறதுக்கு அலவ்டு
இப்போ வந்து கொல்லிமலைய வந்து அத பத்தி சொல்லிருந்திங்க இப்போ அது வந்து பாத்திங்கனா நம்ப இப்போ கோயமுத்தூர்ல இருந்து எவ்ளோ மணி நேரம் அந்த மாரி எதாவுது தெரியுமா தோழரே
னா கரெக்டா எனக்கு தெர்ல கோயமுத்தூர்ல இருந்து பாத்திங்னா இது தெரிங்ளா இரு ஒரெ நிம்ஸ இருங்க சொல்றே கோயமுத்தூர்ல இருந்து
ம்
ஒரு எப்டி பாத்தாலு கரெக்டா இங்க இருந்து ஒரு மூணு நாலு மா எப்டியோ ஒரு அஞ்சு மண் நேர ஆயிரு
ஓ சரி சரிங் தோழரே ம்
ஆ அஞ்சு மண் நேர டிராவல் அஞ்சு மண் நேர வந்திங்னா அங்க இருந்து உங்ளுக் க்குது ஆனா உங்ளுக்கு அதுதா பக்கொ
ம் ம் ஆமா ஆமா ஊட்டி மட்டுந்தா எங்ளுக்கு ப க்கோ ஆனா அந்த எடத்திக்கு போயி போய் நமக்கு சளிப்பு உண்டாயிரு இல்லைங்ளா ம் ம்
இப்ப எங்களுக்கு அங்க ஊட்டி போகணுன் ஆசையா இருக்குது ஆனா ஊட்டி அந்த அளவுக்கு யாரு எதி ர்பாக்கறதில்ல நம்ப பசன்கள தா போகணு அப்டின் நெனைக்கறது
ம் ம் ம்
வீட்லெலா அவுங்க அந்தளவுக்கு எதிர்பாக்க மாட்டேங்றாங்க ஊட்டி
ம் ம் செரி செரிங்க தோழரே
நீங்க இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரிதா ஆனா எங்களுக்கு இப்ப நாங்கள பசனுங்ளா தோன்றது நாங்களா உ ட்டி ஒரு நாள் போகணு நம்ப ஊட்டி தா அதிகம் போனதே இல்ல
ம் ம் ம்
அப்டிங்கிற மாரி தோணுது
அது என்னமோ ஆமா நம்ப அதே ஊர்ல இருக்கும் போது நமக் தெரியாது அதோட அரும அத விட்டு வெளி வந்ததுக்காற தா நமக்கு தெரியு அயே ஒயிருக்லா அப்டின்ட்டுனு
இப்ப ஒங்களுக்கு இதுக்கு என்னது ஊட் டிக்கு எவ்ளோ தூரமோ அந்த மாரி தா எங்களுக்கு எங்களுக்கு இன்னோ பக்கோ
ம் ம் ம் எதுங் கொடைக்கானலுங்ளா சேரி சேரிங்க தோழரே
இது கொஞ்ச தூர கொடைக்கானல் தூர அங்க அதுக்கு கீழ எங்க அம்மாயி வீடு இருக்குனால அது பக்க அம்மாயி வீட்டுக்கு போனுனா அந்த அ அப்டியே போயிவோ
ம்
மிச்சபடி பாத்தீங்கனா எங்களுக்கு கொல்லிமல தா பக்கோ
சேரி சேரிங் தோழரே ம்
ம் ம்
அது அதா ம் ம் ம் வேற எடங்களுக்கு எதுங்க தோழரே போயிருக்கீங்க கொல்லி மலை இல்லாமே ஏனா கொல்லி மலைக்கு நாங்க போனுனு நெனச்சிருக்கோ இந்த கொழுக்குமலைக்கு போயிருக்கீங்களா தோழரே மூணார்
மூணாறா அது அதிகம் போனது இல்ல எனக்கு அந்த அளவுக்கு நான் சின்ன வயசுலதா போயிருக்கே
ஓ சேரி சேரிங்க தோழரே மூணாரு வந்து நாங்க ஒரு முறை போயிருக்கோ
ம் ம் சொல்லுங்க ஒங்களுக்கு தெரியும்ல
ஆ போம் போது வந்து நாங் யானை கூட்டத்த பாத்தோ அதே மாரி வரம் போது யானை கூட்டத்த பாத்தோ கூட்டமா இருக்கனால எதுமே பண்ணல அது ஒரு ரு உண்மையான விஷய அ
கூட்டமா இருந்தா எப்பயுமே யான ஒண்ணு பண்ணாது தனியா வந்தா மட்டுந்தா தனியா இருந்தா அடிக்கு இல்ல அப்டினா குட்டியோட வந்தா அந்த மாரி பண்ணு
கண்டிப்பா ஆமா தோழரே அப்ப வந்து பாத்தீங்னா செம இன்சிடன்ட் நடந்தது ஒண்ணு ஒண்ணு வந்து பாத்தீங்னா நாங்க சென்றுட்டு இருந்தோ அப்பதா வந்து மூணாரு அந்த காட்டு பகுதி இருக்கு பாத்தீங்ளா அ எப்டின்னா உடுமல பேட்ட இது இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து போனோ உடுமல பேட்ல இருந்து அப்டியே ஜாயிண்ட் ஆயி போனோ நாங்க ஏறம் போது கிட்டதட்ட பாத்தீங்னா ஒரு மூணு மணி அந்த மாரிதா காட்டுப்பகுதி கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரு அஞ்சு கிலோமீட்டர் போயிருப்போ அப்பவே வந்து பாத்தீங்னா ஆப்போசிட்ல இருந்து வரவுங்கலா யான வருது பாத்துங்க இந்த பக்க யானை இருக்கு அப்டினு சொல்லி நின்னுட்டு போங்க ப நின்னுட்டு போங்கனாங்க என்னடா வரிசையா ஆன டூவீலர்ல தா நெறய பேர் வந்தாங்க இருசக்கர வாகனந்தா அப்ப கரெக் ட மே மாசத்துக் முன்னாடி மாசம் அப்புற சேரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோ சேரின்ட்டு அ நாங்க கரெக்டா நிக்கிறோ என் கணவர் வந்து பிரேக் போட்டாரு பின்னாடி எங்களுக்கு பின்னாடி எல்லா வாகனத்தில் நிக்கிறாங்க நாங்க தா முன்னாடி நிக்கிறோ கரெக்டா ஒரு பத்தடி பதினஞ்சு எண்ணையில யானை வந்து போகுது ரெண்டு குட்டி யான ஒரு அம்மா யான அப்டியே கிராஸ் ஆயி போது ஒரு காரு காரன் வந்து பாத்தீங்கனா நில்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அந்த காருக்கார அவ அவனுக்கு என்ன அவசரமோ தெர்ல அவ டக்கு னு போயிட்டான் கரெக்டா யான கூட்ட வருது ஜஷ்ட்டு மிஸ் அடிச்சுருக்க வேண்டிது அவ மேல ஏறி போயிட்டா அதனால தப்பிச்ட்டா இல்லேனு வச்சுக்கோங்க அடிச்சுருக்கு ஒன்னு யா யானா வந்துட்டு இவனா வந்து யான தள்ளுவுட்டு ஒ ஏதாவது பண்ணிருப்பா இது ஒரு விஷய இன்னொரு விஷய வந்து பாத்தீங்னா நா ப் அதே ம் மரி மேல ஏறி போயிட்ருக்கோ அந்த மல ஏறியாச்சு அப்ப வந்து பாத்தீங்னா மேல இருந்து பசங்க டுவீலர்ல வர பசங்க எல்லா ரெவ்வண்டு பசங்க மூணுமூணு பசங்க ட்ரிபுல்ஸ் வருவாங்க பாத்தீங்ளா
ஆமா ஆமாங்
கதறிட்டு வரானுக வேல யான வந்துட்ருக் க்கு பாத்து பாத்து அப்டின் சொல்ட்டு அப்புற என்னடா இவ் இப்டி சொல்றானேன்டு என் கணவருக்கு மறுபடியு ஏனா என் கணவருக்கு கு இந்த யானைய பாக்குறல்லா ரொம்ப புடிக்கு ஆனா வந்துட்டு இத்தன நாங்க ஊட்டி ஊட்டிக்கி பயணம் போனாலு செரி கொடைக்கானல் போனாலு செரி யானை பாக்குறக்கு வாய்ப்பு கெடைக்கல ஆனா இங் கயே நாங்க யானைய பாத்துட்டு தா மேல ஏறிருக்கோ அப்போ வந்துட்டு யானை யானன்னு கதறீட் டே வர்றா அவே மூஞ்ச பாத்தே ஏ கணவர் பயந்துட்டாரு மறுபடியு யானையான்னு சொல்லிட்டு அப்பறோ கொஞ்சோ ட்ராஃபிக் ஜாம் ஆயிருச்சி சேரின்னு அவர் போயிட்டு இருக்காரு போயிட்டு அந்த காலக் கீழ வக்கிறாரு கரெக்டா ஆ இது ஆ சாணோ சாணோத்த மிதிச்சிட்டாரு அப்பதா ஏ கணவர் சொல்றாரு இப்பதா சாணி போட்டு போயிருக்கு அந்த சாணியோட அந்த ஈரோ கூட காயலா அப் பதா வந்திருக்கு அந்த சூடு சூடு அந்த சூடு அப்டிக்கா அப்டி இருக்கு ஐயோ இப்பதா யான வந்துட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்பறோ நாங்க போயிட்டோ சிட்டிக்குள்ளல்லா பொய் இரவுநேரோ ஆயிருச்சி சிட்டிக்குள்ள போறதுக்கு அப்பறோ செய்றேன்ட்டு எல்லா சாப்ட்டு என்ஜாய் பண்ணியாச்சி திரும்பியு அடுத்த நாள் ஒரு ஒரு ரெண்டு இடம் மட்டு சுத்தி பாத்துட்டு ரிட்டன் கீழ இறங்குனோ கீழ இறங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆ இருப் கோமே அதே நாங்க எந்த எடத்துல யானை ரெண்டு மூணு யானை வந்து பாத்தமோ அதே எடத்துலதா எப்டின்னா ஒரு சோ ஒரு ஒரு அளவுக்கு வளந்தயான அதுக்கப்பறோ ரெண்டு மூணு குட்டியான அதுக்கப்பறோ ஒரு வளந்தயான ஒரு அஞ்சிஆறு யானைகள் மொத்தமா இருந்துச்சி அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யானை இந்த மாரி கூட்டமா வரும்போது அந்த யானைக்கின்னு ஒரு ராஜா இருக்கு பாத்தீங்களா இந்த மாரி வெளிய வரும்போது ஆ அந்த யா பிள்ளைகள் வந்து கூட இருந்துச்சி நாங்க என்ன பண்ணோ நெறைய பேரு இந்த டிராவலர் அதுக்கப்பறோ இந்த பஸ் அதுல எல்லாமே வந்து நின்னு வேடிக்க பாத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க என்னடா இங்க எல்லாரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்டின்னு சொல்ட்டு நாங்க பாக்கும்போது யானை அந்த பக்கோ நின்னுட்டு இருக்கு அப்போ வந்து இந்த சின்ன யானையும் செரி அப்பறோ இந்த கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிற யானைக்கு கோவோ வந்துருச்சி நெறைய பேரு இறங்கி நின்னு புகைப்படோ எடுக்குறது அந்த மாரிலா எடுக்குறாங்க வெறும் பத் அடி தா தூரோ அப்ப வந்து அந்த யானைக்கி கோவோ வந்துருச்சி நாங்க எல்லா ரோட்ல இருக் கோ அந்த யானை வந்து அந்த காட்டு பகுதில இருக்கு அதுக்கு கோவோ வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மணலு எல்லா எடுத்து அது தல மேல அது போட் போட்ருக்கு அப்பறோந்தா ஏ கணவருக்கு புரிஞ்சது ஆ
ஒடம்புல இருக்க டெம்பரேச்சர் கொறையரத்துக் கோசரோ அப்டி பண்ணு
தோழரே இருக்கலா அதுக்கப்பறோ சேரின்ட்டு அந்த யானையு குறிப்பிட்டு அந்த தலைவனா இருக்குற யானை மட்டு என்ன பண்ணு ஆச்சி அப்டின்னா எங்கலயே வந்து முறைச்சி பாத்தது மத்தவங்கயெல்லா செரி கார்ல பஸ்ல அந்த மாரி வந் துருக்காங்க நாங்க வெறு இருசக்கர வாகனோ தா அது ஓ நட ஓட் இன்னு நெனைச்சா வந்து அடிச்சிரு ஆ அந்த கோ அந்த அளவு அது கோவத்துல துணிய மேலல்லா எடுத்து போட்டுட்ருந்தது சில யானைகள் பயந்துருச்சி என்னடா மனுசங்க புதுசா வந்து என்னஎன்னமோ பண்றாங்கன்னு சொல்லி பயந்துருச்சி ஆனா அந்த ஒரு யானை மட்டு கூட்டனுக்கு தலைவனா இருக்குறது மொறச்சி பாத்துட்டே இருந்தது அதுக்கப்பறோந்தா ஏ கணவர் கிட்ட சொல்லிட்டா வேண்டா நம்ப இருக்க வேண்டா ஏன்னா வந்து இது மட்டு வித்தியாசமா நம்பள குறுக்குறுன்னு பாக்குது திடீர்ன்னு ஓடி வந்ததுன்னா மத்தவங்கல்லா காருக்குள்ள போய் தப்பிச்சிக்குவாங்க நம்ப என்ன பண்றது இல்லேங்களா அதனால வேண்டா இது செட் ஆகாது வாங்க போயிறலான்னு சொல்ட்டு அதுக்கப்பறோ நாங்க போய்ட்டோ தோழரே அதுதா எங்களுக்கு மரண ஒரு இதா இருந்தது அந்த யானைய பாத்த அனுபவம் அதுக்கப்பறோ மான பாத் ததுண்டு ஆனா மூணாருல வந்து நெறைய பாக்குறக்கு அனுபவம் இருக்கு தோழரே மானு பாத்தோ புள்ளி மான் பாத்தோ சொல்லுங்க தோழரே சொல்லுங்க
இந்த ஜூவுக்கு போயிருக்கிறீங்களா ஜூலல்லா இந்த கடலூர் ஜூவுக்கு போனீங்கன்னா வெள்ள மான் இருக்கு
ஓ சேரி சேரிங்க தோழரே
உள்ள வெள்ள மான்ல்லா பாக்கலா நீங்க இங்க அதவுட நீங்க காட் ல பாக்றது கூட புள்ளி மான் தா அதிகோ பாப்பீங்க அங்க வெள்ள மான்லா இருக்கு
ம் ஹூம்
ஆ இதுக்கு போனீங்கனாலு இருக்கு கடலூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவள சி இது கடலூருங்கிற பாருங்க இதுக்கு போயிருக்கீங்களா மேட்டூர் அண
மேட்டூர் அண போனுது இல்லங்க தோழரே இனி தா போணு
ஆ மேட்டூர் அணைக்கி போனீங்கன்னா அங்கயு இருக்கு ஆ வெள்ள இதெல்லா இருக்கு வெள்ள மானு வெள்ள மயிலு நீங்க நீங்க பாக்காதெல்லா அங்க பாக்கலா அந்த ஜூவுல நெறையா இருக்கு சேரி அடுத்த கால்ல பேசலாங்களா ஆ ஆ ஓகே